சொல்லுங்கக்கா பிரின்சிதா பேசனா
அவனே எப்டி பிரின்சினு வந்துச்சு நீனோன்றியா
ஆஹ் ஆமா நா உக்காந்தா இருக்கே அதுக்கு என்ன ரொம்ப நாாளாச்சு அதுட்ட பேசி அ ஆஸ்பிட்டல்ல ம் எதோ பிளட்டு ரொம்ப கம்மியா இருக்கா ஹச் பி லெவலு எட்டு பாயிண்ட் தா இருக்காங்க
ஏற்கனவே ஒரு தடவ அந்த மாரி தான இருக்குனு
அவளுக்கு எட்டு பாயிண்ட் இல்லங்க அவளுக்கு நெறயா இருக்கு நீங்க வேற எனக்குலா பதிமூணு இருந்துச்சு பதினொன்னு பதி பதிமூணு இருந்துச்சு
எடைல ஒரு தடவ டெஸ்ட் பண்ண வெல்ல ரொம்ப கம்மியா இருக்கு அது நல்லாவே சாப்புடுது ஆனா கம்மியா இருக்
ஆஹ் அததா சொல்றாய்ங்கலா இந்த புள்ள வரவு மாட்டேங்கிது இங்க வந்தா நம்மளாவது ஹாஸ்பிட்டல் கூப்ட்டு போலால
அதே பாக்கிய லட்சுமிகிட்ட போய் பாக்கலா
வரமாட்டேங்குது இதுக்கா மெனக்கட்டு வரணுமேன் பாக்குது போல அந்த புள்ள என்ன நெனைக்குதுன்னு தெரியல
காசு எதுவு யோசிக்கிறாளா
கண்டிப்பா யோசிக்கு
ஆஹ்
கண்டிப்பா யோசிக்கு அது காச வச்சு என்ன பண்ண
ஆனா அது ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் எடுத்துச்சுன்னா நல்லாருக்கு
இல்ல ஒரு புள்ள இருந்தா கூட பரவால்லக்கா ஒரு புள்ள இருந்தா போதுமே அது அது அந்த ஒரு புள்ளைக்கே அந்த புள்ள இவ்ளோ யோசிக்குது காசுக்கு என்ன பண்றது
இப்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கு
இப்ப என்ன வீட்ல தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு எரும
இங்கேயே அத்த வீட்ல இருக்கா இல்ல தனியா இருக்காலா
அத்த வீட்லதா மாமியார் வீட்லதா இருக்குது கால்லே அவுங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயட்றாரு சமைச்சு கிமச்சு வச்சுட்டு பொழுதனைக்கு தூங்கற வேலதா
அவ வீட்டுகார் போய்ட்டு போய்ட்டு வரா
ஆமா இங்கதா வேல பாக்குறாரு நம்ம சகுந்தலா இதுலதா வேல பாக்குறாரு
காரக்குடில சேரி வண்டில இங்க இருந்து அந்த ஊருக்கு போய்க்கிறா உங்க அம்மா ஊர் தானே
ஆமா வண்டில போய்ட்டு போய்ட்டுதா வரா
அழகா இங்கயே இருக்காகன்னா இங்கனகுள்ள எங்கனையாவது ட்ரீட்மெண்ட் பாக்கலாம்ல பாத்து என்ன ஏதுன்னு பண்ணிக்கலா
உம் இந்த நறுவிழி அம்பால்ல வந்து அமௌண்ட் வாங்கிற சொல்லியிருக்காக
ஆ
அதனால இப்பதா ஒரு ஃபோன் வந்துச்சு கம்பெனி காலுக்கு
சேரி சேரி
அது என்னமோ காசு இவிங்க சிலிண்ட்ரு போட்டதுக்கு இன்னு பில்லுக்கு காசு வாங்கல போல அதுக்காக வந்து வாங்கிக்கிற சொல்லி சொல்லிருக்காக
சேரி சேரி
ம் ம் அப்டின்னு அததே இவ்ளோ நேரோ பேசிக்கிட்டுருந்தே நா சேக்குதே கால்லயே குடிச்சிட்டே
மத்தியானத்துக்கு பிரைட் ரைஸ் செஞ்சு வச்சிருக்றது தான
ஆ எனக்கு நா ஃப்ரைட் ரைஸ்சே சாப்டவே மாட்டே எப்பவுமே செஞ்சு அதுகளுக்குதா வப்பே செஞ்சு அதுகளுக்கு தா குடுப்
வீட்ல செஞ் வீட்ல செஞ்சா சாப்டலாக்கா என்னன்னா காய்ல்லா கொஞ்சோ நெறைய போடுற
காய்ல்லா போடுவேங்க முட்டகோசு கேரட்ல்லா போடுவேங்க ஆனா என்ன அப்டின்னா அதுல ஆயில் கொஞ்சோ அதிகமா சேக் க்கறோ அதுவு இல்லாம அதுல சாஸ்ல்லா சேக்குறேன்ல
அந்த சோயா சாஸ்
ஆ டொமேட்டோ சாஸ் இதுல்லா சேக்றே அதனால நா சாப்ட மாட்டே அத
என்னைக்காவது ஒரு நாள் சாப்டலா அதனால ஒன்னு இல்ல ஆசைக்கி தானே சாப்ட்டுபுட்டு ஒரு நாலு எக்சைஸ கூட பண்ணுங்க
இப்பெல்லா எக்சசைஸே நிப்பாட்டி டேங்க நீங்க வேற
ஏ அஞ்சி மணிக்கு போய் மாடில பண்ண வேண்டியதானே அதே டியூசன் கால டியூசன் இன்னு தொடங்கலையே யாருக்
தொடங்கலக்கா எனக் என்னன்னாக்கா ஒரே நேரத்துல கன்சிவாகவு ட்ரை பண்றோ இப்டியு ட்ரை பண் றோ ஓவலேஷனுக்கு அப்பறோ எக்சசைஸ் செய்ய பயமா இருக்குது அப்ப ச ஸ்டாப் பண்ணிர்றே திருப்பி பதினஞ்சு நாள் எக்ஸசைஸ் பதினஞ்சு நாள் கேப் விடுறது அது எனக்கு ஒ
மைல்டா மைல்டா பண்ணணு ஓ அந்த டயத்துல வந்து என்னன்னா ஒக்காந்து பண்ற மாரி எக்சசைஸ் அந்த படுத்துட்டு பண்ற மாரி அந்த மாரில்லா பண்ணிக்கலா ரொம் ப ஓடுற மாரி நின்று செய்றது அதெல்லா வந்து கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதுதா அந்த டயத்துல அப்பதா நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பு இந்த தொடர்ச்சியா அந்தது வந்து அந்த டைம்ல எந்திரிக்கிறது அதெல்லாமே வரு இல்லனா இந்த டயத்துல வேண்டா வேண்டான்னா சோம்பேறிதா குடுக்கு
நாளைல இருந்து பேசாம காலேல மார்னிங் வாக்கிங் மட்டு இப்பதைக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவோ
நா சொன்னே ஏ வீட்டுக்கார்ட என்ன இனிமேல் அஞ்சி மணிக்கு எஸ் உசிப்பி வுடுங்கன்னு ஆமா நீங்க சமக்கிற சமையலுக்கு அஞ்சி மணிக்கு வேற உசுப்பனுமான் கே நா என்ன சொல்லிக்கிருக்கே நீ என்ன சொல்றீக சாப்பாட்டுக்கு போய்ட்டியல்லே ஏ ஒடம்ப
பெரிய பெரிய இந்த சமயல சமக்கிறீக பாவோ எங்க அண்ணனா இப்டிலா நீங்க கொடுமபடுத்தக் கூடாது
நேத்து ஒரு சாம்பார் நேத்து ஒரு சாம்பாரு ப்பா அத கிட்ட கொண்டு வராத ஹ
அது என்ன சாம்பாரு
ம் முள்ளங்கி சாம்பார் வச்சோங்க அதுல சாம்பார் பொடிப் போட்டாலே நல்லாவே இருக்க மாட்டேங்குது வீட்டு பொடி போட்டா கூட நல்லா இருக்கு அந்த சாம்பார் பொடி வே வேற ஸ்மெல்ல ஆயிருச் சாம்பாரயே
ஏங்க முள்ளங்கி சாம்பார்ல முள்ளங்கிய வதக்காம போட்டாலே வேற ஸ்மெல்லு வரு
வதக்கிதே போட்டோ முள்ளங்கி கத் கத்திரிக்கா அவரக்கா மூனையு எண்ணெயில வதக்கி எண்ணேல வ ஆமா மொத்தமா போட்டு ஒரு ரெண்டு வதக் வதக்குவோன்னு சொல்லிட்டு வதக்குனா
அட கிறுக்குகள முள்ளங்கிய மட்டுதே இது பண்ணனு தனியா வெருஞ்சட்டில போட்டு
அது சூடு பண்ணவே அத எண்ணலா ஊத்தமாட்டா அத சும்மா அது பண்ணிட்டு இது மூனையும் வதக் க்கிட்டு அதுக்கப்புறதே தண்ணி ஊத் த்தி வேக வச்சது எல்லாமே நல்லாதே பண்ணுவா அந்த பொடி சாம்பார் பொடி எடுத்து சத்தி மசாலான்னு போட்ருந்துச்சு
சக்தி மசாலா உண்மைலேநல்லா இருக்கு சாம்பாருக்கு ஆனா எவ்வளவு போடுறோங்கிற அளவு வேணு அந்த பொடி போடும் போது வீட் வீட்டு பொடி போடக்கூடாது
ஆ அத அதத்தே இப்ப சொல்லவந்தே இதையு அதையு சாய்ன் பண்ணி போடவு எடுத்து ஒரு மாறி ஸ்மெல்லு வந்து மத்யான பேருக்குன்னு சாப்ட்டு போனாரு நைட்
அந்த சாம்பார் பொடி போட்டா ஏ வீட்டுக்காருக்கு ரொம்ப புடிக்கு
அதே நினப்புலே படுத்துட்டாரு போலருக்கு காலையில இந்த சமையலக்கானு அந்த சாம்பாரே யோச்சு
ஆமா இவ்ளவ் கேவலமா ஒரு சாம்பார வச்சு வச்சுப்புட்டு அடுத்த நாள அஞ்சு மணிக்குலா எழுப்ப சொன்ன அப்றோ எங்க அண்ணனுக்கு என்னங்க தோணு
பே ஏ என்னன் கேகணும்லங்க அத கேக்காம எதுக்கு இந்த சமயலுக்கான் கேட்டா என்னர்தோ டெய்லியி நாங்க தானே சமைச்சு குடுத்துகிட்ருக்கோ
ஆ சேரி சேரி சேரி நா என்ன பண்ணுவேனு தெரியுமா சாம்பார் பொடி போடுறப்ப குழம்ப மசாலா போட மாட்டே வீட்டுல அரைச்சது சாம்பார் பொடியுமே நிறைய
நா கொஞ்சோ வாசமா இருக்குன்டு போடுங்கன்னு சொல்லி நான் வேறே எங்க அத்தைகிட்ட சிரிச்சுக்கிட்டே வேற சாம்பார் பொடியு சேத்து போடுங்க அத்தேனு நா சொல்லிவிட்
ஒரு பாக்கெட் இருக்குலங்க அத வந்து ஒரு பாக்கெட்டயு நாலு வாட்டி சாம்பாருக்கு போட்றனு
அப்படியா
அதுல பாக்கெட்ட புல்லா கொட்டிற கூடாது அந்த சாம்பார் பொடி சும்மா லேசா கொஞ்சமாதா தூவணு புரியுதா நிறைய போடக் கூடாது சும்மா ஒரு ஸ்பூன் கூட போடலாம்னு வச்சுக்கங்கவே அதுக்கு மேல போற்ற கூடாது அந்த அளவுக்கு தான் போட டனு ரெண்டாவது அந்த மொளகா பொடி மட்டு போடணு மொளகா பொடி போடணு சாம்பார் பொடியு ஒரு ஸ்பூன் மொளகா பொடியு போடணு
சேரி சேரி சேரி
அதனால அது மட்டு போடுங்க குழம் மசாலா போடாம சாம்பார் பொடில ஒரு ஸ்பூனு இப்போ மிளகா பொடில ஒரு ஸ்பூன் போட்டு வைங்க செம்மையா இருக்கு சாம்பாரு
இனிமே அவரு சாம்பார கண்டு தெரிச்சு ஓடிருவாங்க
அடுத்த வாட்டி மணக்க மணக்க வைங்கங்க நைட்டு வேணும்னு கேட்டு சாப் ப்டுவாரு
வாசம்ல்லா நல்லத்தே இருந்துச்சு டேஸ்ட்டுதே இல்ல சூடு பண்ணேலல்லா வாசோ நல்லா வா
சொல்லிருந்தா நா மீன் குழம்பு தந்திருப்பேல்ல இப்ப
நாங்கள்மே வச்சோ மீன் கொழம்பு நா சொன்னேல்ல அதுல என்ன வண்ணிப்புட்டான்னா மீ ன வந்து அர கிலோதே வாங்கவு கொழம்ப்லே போட்டுப்ட்டா மத்தியானமே சாப்ட்டுப்ட்டா
ஓ சேர் சேர் சே சே
புதே இருந்துச்சி என்னத்த வெறுங் கொழம்ப ஊத் தி வச்சோணு சாம்பார எடுத்துட் போய்தே வச் சே பாருங்க தூக்கிக்கிட்டு போறியா இல்லையான் சொ இவர் சொல்றத பாத்து இவர் சொல்றத பாத் த ஒன்னே அவுஹ எங்க மாமா நிமுந்து பாத்த வோதே எனக்கு சாப்பாடே வேணா அட இருங்க மாமா சட்டினி இருக்கு அப்டின் சொல்ட்டு அப்பறமேல் சட்டினிய எங்க அத்தே அதையி இப்படியெல்லா இருந்தா என்னன்னுதே நம்ம ஓட்றதுன் தெரியல உங்கட்டையு ஒரு சட்னிய வெச்சி எங்கெ கொண்டோய் கொட்றதுன் கேட்டாங்க நீங்கதே சாப்டுவீயலே சூடுவண்ணி சூடுவண்ணி ஒக்காந்து சாப்புடுங்க அப்டின்றா
டேஸ்ட்டு நல்லாருந்துச்சுன்னா எல்லாரு சாப்ட போறோ
நல்லாதே இருந்துச்சி கொஞ்ச டிஃப்ரெண்ட்டாய்ப் போச்சி எப்பவு வக்கிறதோட இது புள்ளையளுக்காகதேங்க்கா சாம்பார வந்து வைக்கிறதே சாம்பார் வச்சோன் வெய்ங்க ளே புள்ளையளுக்கு ப்ரச்சனையே இல்ல காலையில மத்தியானத்துக் குடுத்துட்டு நைட்டுக்கு தோசக்கி அழகா ஊத்தி ஊட்டிவிட்றொ இல்லேனா அதுகளுக்கு எட்டு மணி ஏழ்ர மணிக்கெல்லா எதாது தேட வேண்டியதா இருக்கு அதுகளுக்கு வெக்கிற சட் னி இவுகளுக்கு வெக்க முடிய மாட் காரமே இல்ல சப்புனு இருக்குங்கிறாவ ஒரப்பா கேக்
ஏங்க ஆ ஒறப்பானா மீடியமா வெக்க வேண்டிதான புள்ளையளுக்கு வெக்கிற மாரி அவுங்களுக்கு செட்டா குற மாரி எதுக்கு நீங்க ரொம்ப காரமே இல்லாம என்ன எ
அட ரியால்லா இருந் ரியால்லா சாப்றதே இல்லங்க லேசா ஒரப் கூடிச்சின்னாலு ஒரக்கிது ஒரக்கிது ஒரக்கிதுன் சாப்டவே மாட்டே
சாப்புட்லேன்னா வெறுந் தோசைய ஊட்டுங்க பழக்குங்க ஒரப்ப ஒரக்கிதுங்குறதுக்காக ஒர ஒரப்ப நீங்க மெளஹாய கொறச்சி போடுவீங்க ளா அ சுத்தமா போடாம
எப்டி தெரிமா சாப்ட்டு அந்த அளவுக்கல்லா ஒரப்பு இருக்காது சாப்ட்டுப்புட்டு டு நாட்டு சக்கர வேணுன் அழுவு ஒரைக்க தண்ணிக் குடிச்சு தண்ணிக் குடிச்சு அந்த ஒரப்பு நிக்காதா நாட்டு சக்கரைய சாப்ட்டாத்தே நிக் க்யு கவின் ஓரளவுக்கு சாப் ட்ர்ரா கவின் என்னன்னா ஒரக்கிதுன் சொன்னாலு அவேன்க்கு வந்து ருசி வேணு டேஸ்ட்டு வேணு அதுனால அவெ ஒரச்சு ஒரச்சுக்கிட்டேனு சாப்ட்ருவ்யா
நண்டுல்லா செ ஞ்சம்னு வச்சுக்கொங்ளே செ நா உங்களுக்தே தெரியிமே நண்டு நா எப்டி செய்வேனு செம்ம காரமா செய்வே நண்டு மீன் கொழம்புலா அது எவ்வளோவ் ஒரச்சாலு ஆ ஆணு ஃபூ ஃபூனு ஊதிகிட்டேவாது சாப்புட்ருவியா
தண்ணி பக்கத்துலே வ ச்சிருப்பா செம்பு தண்ணிய குடிச்சு குடிச்சி ஏண்டா இவ்வள தண்ணி குடிக் கிறன் கேட்டா கேக்குறதேக்
நண்டு க்ரேவி வெச்சிருந்தேன்ல நேத்து நிசானி எனக்கு ஊத்தாப்பொ ஊத்தி நண்டு க்ரேவி வச்சு உடுங்கன் சொன்னுச்சு நேத்து வச்சு உட்டுட்டு ஒரு அவிச்ச முட்டையு சேத்து வச்சு உட்ருந்தே லன்ச்சுக்கு ரிட்டன் வரும்போது எதுவுமே இல்லங்க மூணு ஊத்தாப்பொங்க எல்லா காலி டப்பாவே சும்மா ஃபுல்லா வந்து எம்டியா வந்துந்துச்சு ஆ அதோட வீட்டுக்கு வந்த ஒன்னே சொல்லி த்தக அதயு அம்மா நண்டு கிரேவிக்கு ஊத்தப்பக்கு ரு சூப்பராருந்துச்சு ஊத்தாபத்துக்கு அவுட் நா ஃபுல்லா சாப்ட்டு முடிஷ்ட்டே அப்டின்னுச்சு
அ உ இந்த மாரி காலி பண்ணிக்கிட்டு வந்துச்சுகனா நல்லாருக்கு
அதுக்காகவே நெஜ்ஜமாவே இது எனக் அப்புடுதா இர்ந்துச்சு ஒரு மாசமாவே அப்டுதா இருந்துச் அ மூண் நாளாதே கா காலிஆயி வருது டப்ப அப்ப இதுக்கு நா என்ன பண்ணுனா டெய்லி இனிமே பூரி சப்பாத்தி தோச ஃப்ரைட் ரைஸு
அக்கா இருங்க இந்தா கட் பண்ணுங்க இந்தா வாரே அடுப்ப அமத்தி உட்டுட்டு வாரே
சேரி ஓகே பாத்துக்குட்டு கூப்புடுங்க ம் ம்